ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
உம் ஆ நானு நல்லா இருக்கே இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல
இன்னக்கியா இட்லி சட்னி
ஓ சேர் சேரி எப்பமே நைட் டிஃபன் தானா நீங்க
ஆமா
உம் நாங்க இன் நாங்க தோசை
தோசை நா வந்து ஒரு தோச பைத்தியோ
யாரு நீங்களா
ஆமா
நாங்க இங்க எல்லாமே தோசைதா என்னைக்காவது ஒரு நாள் இட்லி சாப்ணு அப்ன்னு ஒரு ஆச வந்தாதா
உம் எனக்கு அந்த திவாலி டைமுக்கு தான் வந்து இட்லி ச இட்லிக்கு கறி கொழபுக்கும் செம்மையா இருக்குமா அப்பதான் ரொம்ப புடிக்கும்
ஆமா அது அந்த டைம் மட்டும்தான் ஞாபகம் வருமா தெரியல நானும் நிறைய தரம் யோசிப்பேன் ஆன செஞ்சதுல்ல
ஆனா செம்மியா இருக்கும் அந்த அந்த காம்பினேஷன்ஸ் செம்மியா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்
அதுக்கும் நல்லா இருக்கும் இட்லிக்குமே அது நல்லாதான் இருக்கும் கிரேவி எதுனா
ஆ
ஆனா அந்த டைம் மட்டும் தான் எல்லாருக்குமே ஞாபகமே வருது நானும் சரி எப்பயுமே எல்லா எடத்தைதிலுமே அததே தீபாவளிக்கு தான் பண்றங்க எல்லாருவிட்லயும் ஞாயிற்றுகிழமை நான்வெஜ் தான் பண்ணறாங்க ஆனா அன்னைக்கு செய்யறதுக்கு யாருக்கும் ஞாபகமே வராது
ம் ம்
ம் ம்
ஏ நீனா ஒரு நாளுளம் செஞ்சு சாப்பிடனும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனா முடிய மாட்டேந்து
ம் ஏன்னா அந்தனைக்கு அது வேலை ஆமா இப்ப செய்யணும் தோணும் ஆனா அந்த டைம் வந்த உடனே ஏற்கனவே வேலை நிறையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் நீங்க எப்படி வீட்டுல என்னா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா
ஆ பண்ணுவேன்
என்ன இதுவும் சிரிக்கிறீங்க
இல்ல இல்ல நிறைய பண்ணுவேன் இதான் நம்பலாம் ம்
சரி சரி நாளா பண்ண மாட்டேன்ப்பா நாளாம் அங்கே இதெலாம் கிடையாது அவங்க வீட்டலலாம்
ம்
ம் ம் சமைக்கணன்னனு ஆசைப்படுவேன் ஆனா என்ன உள்ளே விட மாட்டாங்க கிச்சனுக்குள்ளய நான் நாட் அலோடு நானான் ஏதாவது ஒண்ணு இல்ல இல்ல நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசியா போட்டுறுவேன் ஐயோ அவ்வள கொடும்பல பண்ண மாட்டே மிஸ் தெக்கிறது வந்து எதுவும் என
சரி சரி விடுங்க
அதாவது நான் வந்து ந காரம்
எனக்கும் காரமா சாப்பிடதா புடிக்கும் ரொம்ப
ஆமா வீட்டுல வந்து யாருமே காரம் சாப்பிட மாட்டாங்க
ம்
நான் வந்து கொஞ்சொ ஸ்பைசியா சாப்பட்னு கொஞ்சொ வித்தியாசமா இருக்கணு அப்டி நெனப்பனா அதனால என்ன நா மட்டு நாட் அலோட்
இது எத்தன வர்ஷமா
என்னது இல்ல அது அம்மா வீட்லதா இங்க வந்தொனே நா மட்டுந் தா அளோடு இப்ப நா வந்து எல்லாமே நீங்க நாட்டலவ்டு நாட்டலவ்டுனு நா சொல்லிட்ருக்கே இங்கெ வந்து அங்கதா கல்யாணத்துக்கு அப்பறொ மாத்தியாச்சு இப்ப அவுங்களே வந்து இப்ப நா சமச்சா தா எங்க அப்பாக்கு ரொம்ப புடிக்குன்ற அளவுக்கு வந்துர்ச்சு ஆனா அப்ப நா வந்து நாட் அலோட் வேனா வேனா வேனா வேனா
செரி செரி
ஏ என்ன சிரிக்கிறீங்க உண்மையதா சொல்லி
செரி செரி நம்புறே நம்புறே
அய்யோ அதாவ்து எங்க வீட்டல என்னன்னா சாம்பார் பயிர் குழம்பு இந்த மாரி அதாவ்து வியாழக்கெழமன் வச்சுக்கோங்க கண்டிப்பா அன்னக்கி பயிறு சுண்டல் கொழம்பு இருக்கு செவ்வாய் வெள்ளியா கண்டிப்பா சாம்பார் தா இருக்கு நடுவுல கொழம்பு யோசிக்க தெரியாட்டியா கொழம்பு நடுவுல யோசிக்க தெர்லன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு சாம்பார் தா இருக்கு
எங்க வீட்லல்லா வாரத்துக்கு மூனு நாள் சாம்பார் தா அஹா கேப்பனா இன்ன
நா கேட்டெனாவா ஆனா நா கேக்குறனே என்னால முடியலையே சாம்பாரா சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு
அது இன்ன சொல்லுவாங்க அன்னக்கி நா காய் போட்டு சாம்பார் வெச்சே இன்னக்கி வந்து மொள கா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுக்குறே நீ சாப்டு
இதுல என்ன சொல்லுவாங்கனா நீங்க மொளகா கிள்ளினு சொல்றீங்க எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்க பருப் ப்பு ஒன்னு இல்ல இப்ப பாவக்கா வந்து வீட்ல எல்லாருக்மே ரொம்ப புடிக்கு பாவக்கா ஒரு நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷா கெடச்சிருச்சுன்னா அதாவ்து சா சாம்பாருக்கு பாவக்கா நல்லா இருக்கு ஒடனே என்ன சொல்லுவாங்கனா பாவக்கா நல்லாருக்கு இன்னக்கி நைட்டு வதக்கிறே நாளக்கி சாம்பார் பாவக்கா அப்டின்னு சொல்லிருவாங்க ஏற்கனே நே முந்து நேத் து சாம்பார் தானமா வச்சிங்க பாவக்காய்க்கு சாம்பார்னா நல்லா இருக்குல்ல ஒனக்கு ஒங்கப்பாக்கு ரொம்ப புடிக்குல்லன்ருவாங்க சரி யோசிக்க தெரியல என்ன பண்றது செரி சாம்பார் வச்சுர்லா இப்டியே பண்ணா என்ன பண்றது நா ஒரு ஆள் உள்ள புகுந்து ஏதாது ஒன்னு பண்ணனு தான தோணு
ஆனா முடியாதே
சாம்பார் சாம்பார்ன்ற வீட்ல மட்டு தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டோ ஆனா இங்கெ வந்து உல்ட்டா இப்ப இங்கெ வந்தாச்சுனா உல்ட்டா இப்ப எங்க பையனே எங்க அப்பாவ கேப்பா எப்ப பாத்தாலு சாம்பார் சாம்பார் சாம்பார் தானா இத விட்ட உங்ளுக் கெடையாதா எங்கப்பா என்ன சொல்லுவாரு நீ லன்ச் பாக்ஸ் க்குலா சாம்பார் வச்சு பழக்குன் சொல்லுவாரு எதுக்கு நா பட்ட ஃபர்ஸ்ட் கஷ்டோ எ பிள்ளயு பட்ணுமா லன்ச் பாக்ஸ்க்கே சாம்பார் குடுத்து பழக்கும்பாரு உங் சாம்பார் பயித்து கொழம்பு பட்டாணி கொழம்பு சுண்டல் கொழம்பு இப்டியே சாப்ட்டா என்ன ஆகுறது
அதேதா எங்க வீட்லல்லா ரிப்பீட் பண்ணுவாங்களே
ஆ எனக்கு புளி கொழம்பு ரொம்ப புடிக்கு செரி புளி கொழம்ப அடிக்கடி வைங்கன்னா ஐயோ அதுல புளி நெறைய ஊத்தணு எண்ண ஊத்துறோ ஒடம்புக்கு ரொம் ரொம்ப கெடிதின்ருவாங்க அப்ப என்னதா சாப்பட்றது வெறு சாம்பாரே சாப்ட்டு எப்டி வாழ முடியுமா
அப்டிதாங்க வாழணு அப்டினு அவங்க சொல்வாங்க அப்டினு உங்க வீட்ல சொல்லுவாங்க இததாங்க சாப்ட்டு வாழணு அப்டினு சொல்ட்
ஆமா இதுதா நல்லது நீ எப்ப பாத்தாலு இப் ப்டி ஆகாததா சாப்டக்கூடாது இதா ஒடம்புக்கு நல்லது நீ படிச்சிருக்கேல பாரு இதுதா ஒடம்புக்கு நல்லதுனு சொல்லிருவாங்க இப்ப பன்னீரே நா சேத் தாலு சாம்பார் சாப்ட்டாதா நல்லதுன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ப்ரோட்டீன் தான புரியாது சாம்பார் சே த்தியா இல்லையா சாம்பார் சாப்புறியா இல்லயா
ஆ நாலா அது அவாய்ட் பண்ணிட்டேன சாம்பாரல்லா எங் வீட்ல
அவாய் அதாவ்து அவாய்ட் பண்ணிர்லா எப்போ தெரியுமா நீங்க இப்ப காலேஜ் போறனால உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பே பேக் பண்ற வரைக்கு தப்பிச்சிருவீங்க நா வீட்லன்னு ஒரு நாள் இருப்பன்ல அன்னைக்கு எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே அதாவ்து ஃபஸ்ட் எங்க அம்மா என்ன பண்ணுவங்கன்னா எங்கப்பாக்கு தெரியாம எதாது எனக்கு மட்டு ஸ்பெஷலா எதா ஒன்னு செஞ்சு தந்துருவாங்க இப்ப எங்க அம்மா எங்க அப்பா பாத்துட்டாருனா நீதா இந்த புள்ளய கெடுத்ததே முன்னாடி நல்லாருந்துச்சு நீ வந்து இந்த பிள்ளைக்கு தேவையானதுலா வச் ச்சு குடுத்து இந்த பிள்ளய நீ
நா என்ன பண்ணுவே தெரியுமா எங்க அப்பாக்கு பிடிக்காது சாம்பார் ஒவ்வொர் நாளு அப்ப வந்து அவரு க்கு கொஞ்சோ குத்துட்டு நானு கொஞ்சோ சாப்ட்ருவே அதனால கம்முனு இருந்துருவாங்க எது பேச மாட்டா
ம் அயோ எனக்கு எனக்கு ஸ்பைசி தா புடிக்கு ஊறுகா சாப்ட்டால் பிடிக்காது வீட்ல ஊறுகா போட மாட்டாங்க அப்பனா என்ன சாப்ட்டு வாழ முடியு
சாம்பார் சாப்ட்டு தா வாழணு
என்ன பண்ண முடியு மூன் நாள் நாலு நாள்க்கா பாவக்கா நல்லதா கெடைச்சுட்டாலு சாம்பார் வச்சுருவாங்க உருள கெழங்கு நல்ல கெழங்கு கெடைச்சுச்னாலு உடனே சாம்பார் வச்சுருவாங்க வெண்டக்கா கெடச்சுச்னாலு வெண்டக்கா புளிக்கூட்டு வ புளிக்கூட்டு வக்கிறே சாம்பார்க்கு நல்லாருக்குன்னு வச்சுருவாங்க அப்ப எப்டி நா தப்பிக்க முடியு சரிவா நா என்ன சொல்வனா நீங்க மூணு நாள் வை க்ரீங்கள வாரத்துல ரெண்டு நாள் புளி கொழம்பு வைங்கன்தா கேப்பே அதெல்லா ஒட டம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதி புளி கொழம்புதா எவ்ளோ புளிய சேக்கிறது ஒடம்புக்கு அவ்ளோ கெடுதி அப்போ உங்களுக் புடிச்சது வாரத்துல மூணு நாள் நாலு நாள் சாப்புடுவே எனக்கு புடிச்சது ரெண்டு நாள் நீங்க சாப்பிட மாட்டீங் இப்டியேதா ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நா சமைக்க ஆரம்பிக்கல நல்லாதா இருந்துச்சு எங்க அப்பாவுக்கு என்ன பயோனா நா எங்க எண்ணெய நெறைய ஊத்திருவனோ ரொம்ப ஹெல்த் கான்சியஸ்ஸா இருக்கோனு நெனப்பாரு எண்ணெய்யு நெறைய ஊத்திருவேன்னோ புளிய நெறைய போட்டுருவேன்னோ அப்டியே பயப்புடுவாங்க
ஆ
ம் ம்
அப்பறோ
என்ன சொன்னீ என்ன சொன்னீங்க
அப்பறோ அப்டின் சொ
ம் ம் அதா இந்த சாம்பார்தா ஒரு கஷ்டமே அப்ப உங்க வீட்ல யாரு ரொம்ப சாம்பார் ரொம்ப புடிக்குன்னு சொல்ட்டு உங்க வீட்ல அடிக்கடி சாம்பார் பண்றாங்க
எங்க அம்மாக்கு எங்க அண்ணனுக்கு
ஓ செரி செரி
ம் ம் ம் அது சாம்பாரே நா வெறுத்துட்டே
ஆமா இவ்ளோ நாள் வச்சா எப்டி வெறுக்காம இருக்க முடியு
அதெல்லாம் கேப்பேன் அம்மா உனக்கு வேற எதுவுமே செய்ய தெரியாதமா சாம் பாரு ரசம் கார குழம்பு அவ்வளோதான் ரிப்பீட் அதுவே தான் மூணு
ஆ கார குழம்புனாவது உங்களுக்கு வக்கிறாங்க எனக்கு கார குழம்பு வைக்க மாட்டங்க கார குழம்புனா என்ன தெரியுமா சுண்டல் குழம்பு தான் ஏனா புளி ஊத்துறோம்ல அப்படின்ட்டு அதுலயும் புளிதானே ஊத்துறோம் அது நல்லதான் அத சாப்பிட சுண்டல் குழம்பு சாப்பிடுன்றுவாங்க அதுலயும் பட்டாணி போட்டு பட்டாணி குழம்பு சாப்பிட்டுருவாங்க அப்பனா என்ன பண்றது
உம்
நானே ஏதாவது ஒன்னு பண்றேனே அப்படின்னு சொல்ட்டு நடுவுல உள்ள போவேன்
உம் ம்க்கும்
அது இப்ப அந்த யூடியூப் வந்த போது
நாலாம் எங்க சமையல் தான் வீட்டுல என்னோட சமையல் தான்
உன்னோட சமையலா
உம்
அப்ப நீங்களும் சம்மதம் பண்றீங்களா இன்னமும்
ஆ சமைப்பேன் புடிக்கும் அதனால
உம் ஏன்னா சமையல் ரொம்ப ரொம்ப புடிக்கும்
ம்
இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்பறமா தான் எல்லாமே
அப்டியா இல்
ஆமா நான் சொன்னது உண்மை நீங்கதான் சிரிச்சீங்க
இல்ல இல்ல நம்புறேன் நம்புறேன்
அலவு உண்மை நம்புங்க அதான் நெஜம்
ஆ ஓகே
உம் உம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கிச்சனே
அப்படியா
உம் இல்லாட்லாம் முடியாது
நானலாம் எங்க அம்மா கிட்ட இதெல்லாம் செய்ய தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய விட போறாங்கன்ட்டுதான் எதுவுமே இன்ன எனக்கு செய்ய தெரியாது செய்ய தெரியாது அப்டினு சொல்லிட்டு நச்சுன்னு இருக்கிற
ம் இப்பதா யூடியூப் இருக்கே இதுக்கு மேல என்ன நமக்கு
எனக்கு செய்ய தெரியுனு அவங்களுக்கு தெரியு ஆனா வந்து ஒவ்வொரு நேரத்துல ரொம்ப சோம்பேறியா இருந்ததுன்னா காலேஜ்லா போயிட்டு வந்தேன்னா செய்ய மாட்ட கொஞ்ச கஷ்டமா இருக்கு அதா செய்ய மாட்ட
நா அப்பல்லா செய்ல நானு காலேஜ்ல முடிச்சிட்டு வீட்ல இருக்கு போது பண்ண ஆரமிச்சது காலேஜ் படிக்குபோது சுத்தமா நமக்கு டைமே இருக்காது ஆ ஞாயிற்றுக்கிழம கிடைச்சுதா ரெஸ்ட் எடுக்கணு அப்டிதா நெனைப்பே அது அப்ப ஃபுல்ல அங்க எடுக்க முடியாது படிக்க ஓம் ஒர்க் இருக்கு
ம்
அந்த டைம்லா நா பண்ணதுல நானு
படிக்கலா மாட்ன நானு எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடிதா படிப்பே
நா அதுக்கு அந்தளவுக்கு இல்ல அட்லிஸ்ட் படிக்கிறதுல இருந்து கொஞ்ச கொஞ்ச தப்பு சொன்னாலு எழுதுற ஒர்க் குடுக்றது கண்டிப்பா முடிச்சி தான ஆகணு அதாவது எங்க கேங்க்ல என்னோட கேங்ல அஞ்சு பேர் இருப்பாங்க எல்லாருமே என்ன சொ சொல்லுவாங்க தெரியுமா ஏ நா படிக்கவே இல்ல போய் வந்துதா எழுதணு நா சுத்தமா படிக்கவே இல்ல நா ஃபஸ்ட் நா அப்டியே நம்பினே அதுக்கப்புற புல்லா சத்த கேக்க ஆரம்பிச் சி ஏன்னா சொல்லுபோது ஒன்னா இருக்கு வர மார்க் மட்டு ஒன்னா இருக்கு அப்ப யார் பொய் சொல்றா நா தா மறந்துட்டேனா எனக்கு ஏது ஞாபகமறதியாச்சா
அப்பல்லா தோணு என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு எப்பவுமே சொல்லு பாத்துட்டே இருப்பே எப்டி உனக்கு மட்டு மார்க் வருது அந்த பொண்ணு எப்பவுமே எவ்ளோ மார்க் நா எய்ட்டி பர்சன்டேஜ் குறையாம மார்க் எடுக் என்ன பேப்பர் வச்சாலு அந்தபுள்ள படிச்சது மார்க் எடுத்தாலு அந்த மார்க் தா எடுக்கு படிக்காத ஒரு டெஸ்ட் எழுதுனாலு அவ்ளோதா வரு ஒரு நாள் அந்த பொண்ணு பேப்பர் பாத்துட்ட என் பக்கத்துள தா உட்காந்து எழுதுச்சு எப்டி இந்த புள்ள இவ்ளோ மார்க் வாங்குதுன்னு பாக்னுன்னு சொன்னா தே பக்கத்துல ஸ் போட்றது வாஸ் பக்கத்துல வேர் போட்றது
நாங்களே அப்டிதா கத அடிப்போ
போறாங்க அப்டின்னு சொல்லி கேட்டோனா அதுக்குல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்குல்ல தப்பு பண்ணா அடிக்கனு அந்த புள்ள அடிக்காது அதுதா காட்டி கொடுக்கறது நம்ம பண்ண தப்பு நம்மளே காட்டி கொடுக்க கூடாது அது பாட்டுக்கு எழுது வாஸ் வாஸ் வேர் திஸ் வாஸ் வேர் இப்டித்தா எழுது அடிக்கவே அடிக்காது அததா அந்த டயக்ராம் மட்டு கரெக்ட்டா பாத்து வெச்சிகு சூப்பரா போட்ரு இஷ்டத்துக்கு எழுது அந்த புள்ள எண்பது பர்சன்டேஜ் மார்க் கடைசி பாத்தீங்னா எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் அந்த புள்ள மார்க்
ஆ
கொஞ்ச வைத்தரிச்சலாதா இருக்கு நா மட்டு பண்ணா மாட்டிப் பெண்ணு
நா பண்ணா மாட்டிப்பே நா ஏதாச்சு மேம் மார்க் கம்மியா இருக்குன்னு போய் கேட்டேனு வச்சுக்கோயா எங்க மேம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா போ நீ போய் புக் எடுத்துட்டு வா நா ரெண்டையு பாத்து நா செக் பண்ற இல்ல மேம் போட்டமாக்கி எப்போது அ எல்லார்க்கு இஸ் டத்துக்கு போட்றீங்க நா கேட்டா மட்டு புக்க தூக்கிட்டு வானா
செரி நா இன்னொருதடவ பேசு வாங்குவேன்ல
ஆ சரி நம்ம இன்னொரு நாள் பேசுவோ நன்றி ஆ ஆ பாய்
ஆ
ஆ